ஹலோ ஆஹ் சொல்லுமா ஆஹ் நல்லா இருக்க நல்லா இருக்கே இப்பதா அக்கா ஞாபோ வந்து
என்ன பண்றது வேலை அது இதுன் த ஃபோன் பண்ணவே முடியல வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா அத்த
ஆஹ் எல்லாம் நல்லா இருக்காங்க ஜாபு போறியா
இல்லங்க போறதுல
செரி செரி செரி செரி நா ச
எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்ல நல்லா இருக்
சரி சரிங்க இப்ப டென்த் போறாங்க
அப்டியா ஆஹ் பரவாயில்லையே எல்ல பெருசா வழுந்துட்டாங்க சின்ன புள்ளேல்ல பாார்த்தது
ஆமாங்க இந்த வருஷம் டென்த் போறாங்கன்னுதா வீடு ஸ்கூல் பக்கத்தலயே பாக்கணும் ஏனா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வர்றதுனால
உம்
ஆ வீடு ஸ்கூல் பக்கத்திலேயே பாக்கணும்ட்டு வீட்டுக்காக அலைஞ்ச
அப்டியா அப்டியா ஏன் கிடைக்கலையா வீடு
வீடு கிடைக்கல தேடிட்டு இருக்கோம் ஸ்கூல் பக்கத்துல கிடைச்ச சா சரி அப்டின்ட்டு கொஞ்சம் பெருசா பாத்துக்கல அப்டின் டு கொழந்தைங்க எல்லா வளர்ந்ததுனால உம் வீடு கொஞ்சம் பத்த மாட்டேங்குது அதனால கொஞ்சம் பெருசா பாத்து
ஆமா ஆமா இப்பயே பாத்து ரு லீவ் இருக்கும் போதே பாத்துட்டா தான் உனக்கு நல்ல து அதுக்கப்புறோ ஸ்கூலு ரீயோபன் ஆகும்போது அது நம்ம அலைய முடியாதுடி
ஆமாங்க அதனால தா டெய்லி தேடிட்ருக்கோ
அ அ கொஞ்சோ நீ இருக்குற ஏரியாவ விட்டு கொஞ்சோ தள்ளி போய் பாரு
ஆமா அப்படிதா பாத்துட்ருக்கே அப்பதானா ஸ்கூல் பக் க்கத்துல கெடச்சா தானே செரி கொழந்தைக் ஓகே அப்டின்ட்டு பாக்குறே
செரி அது என்னென்னமோ ஆன்லைன்ல லா போடுவாங்களே அது போட்டு பாக்க வேண்டி
எல்லாமோ பாத்துட்டு தா ருக்குகோ அங் ஆள்ன்களுக்கு சொல்லிருக் கு அவுங்க காட் ன் ரெண் வீடு ச பாக்க செட் ஆகல தண்ணி கொஞ்சு இது அதனால செரி யோசிச்சுட்
உம் அப்படியா நீங்க எத்தன பேரு
ந ங்க நாலு பேரு இந்த வீடு ஒரு
அப்பன்னா அப்பன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லமா அப்பனா ப்ராப்ளம்மில்ல அ நா ஒரு காலத்துல பாத்தே பாரு நா எனக்கு மாமியார் இருக் க்காங்கா மச்சின இருக்காங்ளா ஆ பசங்க ரெண்டு பே சேரி ஆ ஆறு பேருக்கெல்லா டூ பெட்ரூம்ஸ் கடையாது
ஆஹ
ஆ
அதெல்லாம் ரொம்ப கஷ்டஙக இப்ப அத்தைங்கள இங்க கூட்டிட்டு வர முடியாதுமா
ம்
அத்தை மாமா எல்லாம் அந்த வீட்டுலதா இருக்கணு இருப்பாங்க நாங்க இங்க இருந்துட்டு அங்கேயும் பாத்துக்கற மாதிரி பாக்கலான்ட்டு
ஆஹ்ஹ ஆஹ பசோ பசஙகல கார மற ப பாரு
ஆமா
ஆமாம்மா அப்படின்னுட்டு இல்லடா படிக்கணும்ட்டு இல்ல இங்க பாரு நம்ம அப்பா அம்மாங்லாம் அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஒரு ரூம்லயே ரெண்டு ரூம்லயே பத்து பேரெல்லாம் வாழ்ந்த காலமெலாம் இருக்குது
இருக்கு ஆமா
இப்ப ஆமா இப்ப ஜென்ரேஷன் மாற மாற ஒவ்வொரு கொழந்தைக்கு ஒரு ரூம் வேணும் வீண்ட்டு கேக் சொல்லுங்க அதுவும் இல்லாம இங்க போன்ல காமிச்சு காமிச்சு இந்த பசங்கள்ளா எனக்கு ஒரு ரூம் வேணும் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது எனக்கு ரெண்டு பாத்ரூம் ஒரு பாத்ரூம்ல நம்ம மெயின்டெண் பண்ண முடிய
காலையில கிளம்புறதுக் ள்ளா அந்த பாத்ரூமுக்கு பாதி சண்டை ம் நான் போனேங்கும்போது அங்க போயிட்டு மாத்தி மாத்தி அதுக்கு காலைல
பாரு ம் ம் பாரு பாரு நல்லதுதான் அதாவது ந இந்த டிராவலிங்கு பசங்க டிராவலிங்க்கு குடுக்குற காச
ஆமா ஆமா அதனாலதா சரி வேண் என்ன பண்றதுந்த ஒரேடியே சரி வீட்ட மாத்தி
இப்ப நம்மோ நம்ம ஒரு வேனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகுமா அப்ப அந்த ரெண்டாயிரம் ரூபாவ தூக் க்கி வாடகைக்கு குடு
அதுதான் அப்படிதான் பண்ணணும் என்ன பண்றது ஆமா என்ன பண்றதுமா கொழந்தைங்களுக்காக ஓட் வேதாருக்கு
ஆமா இப்படித்தான் நம்மத நாம வாழ்க்கையே அப்டிதான் வச்சிருக்காரு ஆண்டவர்
ஆமா ஆமா
வீட்ல இருந்தா நாம்ம படிக்கிறதுக்கு ஓடணும் புருஷனுக்கு ஓடணும் கொழந்தைங்களுக்கு ஓடணும் மாமியார் மாமனார்க்கு ஓடணும் ஓட ஓட ஓடி ஓடணும் ஓடி
எல்லாத்துக்காகவு ஓடறோ
ஆமா
ஏ என்ன பண்றது
சரி எனக்கு இன்ன ஆஹ் ஆஹ் எல்லா நல்லாருக்காங்க ஆஹ் நானா இப்ப இப்ப எல்லாருக்கு சாப்பாடு போட் ட்டு படுக்கய போட்டு படுங்கடா
உம் ஓ செரி செரிங்க வீட்டு வேல எல்லா முடிச் சிட்டிங்ளா
எங்கமா அடிக்கு இந்து இந்த வெயிலுக்கு கொஞ்ச ஒடம்பு சரியில்லாம போயிடுது இந்த வெயில் இருக்குன் சொல்ட் ட்டு அ ஜூஸா குடிச்சுறன்னா கோல்டு புட்சிக்து எனக்கு கொஞ்சம் கோல்டு ஒத்துக்காது கோல்டு
ஆமா நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி யூஸ் பண்ணா சரி
எங்க மா யூஸ் பண் றது வெயில் காலத்துல எப்பவுமே நா வந்து வந்து எப்பவுமே வந்து கொஞ்ச சுடு தண்ணி வந்து வெது வெதுப்பாதா வச்சு குளிப்பேன்
ஆமா
என்ன இப்ப இந்த வெயில் காலத்துக்கு என்ன பண்ணன்னு டெய்லி பச்சத்தண்ணி ஊத்தி குளி
ஐயோ அப்படி பண்ணிட்டா ஒடம்பு
ரெண்டு நாள்ல ஓகேவா இருக்குது
ஆமா
தா என்னாவதுனா கோல்டு புடிச்சிது
ஆம் ஆமாமா ஏ கொஞ்சம் வெதுவெதுன் தண்ணில குளிங்க பச் பச்ச தண்ணில குளிக்க வேண்டா
அப்டி ஆயிடுதே நம்ம வேலைய முடிச்சு பண்ணன்டு மணி ஆவுது பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுது எல்லா வேலையு முடிக்கிற துக்குள்ள அதுக்கப்றோ நம்மள் கே டயட்னஸ் வேற இப்ப இந்த உச்சி வெயில்ல சுடு தண்ணிய வச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது
போர் அடிக்குதுன்னு அப்டி பண்டா நம்ளுக்கு தானே உடம்பு சரிலாம ஆகு, என்ன பண்றது
இந்த வெயில் இதுல நல்லா இருந்தேன்னா அது அதுக்கப்றோ தா இப்போ கொஞ்சோ சுதாரிச்சுட்டு அப்பப்பா கொஞ்சோ ஒன்ஸ் பச்ச தண்ணியில குளிக்கிறது வந்து ட்டுக்கு வெப்போ அப்டின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குற நா என்ன பண்ணுவ தெரியுமா சும்மாவே இல்ல வெறும்முன்னே அடிக்கடி மூஞ்ச கழுவுறது கால தண்ணில போட்டுக்குறது சூடா இருக்குமா டைல்ஸ் எல்லா ஒரே சூடா இருக்கு. எனக்கு எங்க வீட்டுக் க்கு மேல வந்து மெத்த இருக்கு அதா மொட்டமாடி அது என்னாகுன்னா ஒரே அனல்லா இருக்கும் அது எல்லா டைல்ஸூமே வந்து சூடா தெரியு ஆமா அனல் அடிக்கடி தண்ணிய போடு கையில, மூஞ்சில, கால்ல
உம் காலையில இருக்குற ஸ் காலையில இருந்து அடிக்கிற வெயில் எல்லா மெத்தையில சூடு ஏறிட்டு நைட் எல்லா வீட் ட்டுக்குள்ள அனல் அடிக்கிற மாதிரி தூங்கவே முடியாது
ஆஹ் ஆஹ் உன்மையிலே ஆமாடா இதுனால எனக்கு என்னங் இன்னைக்கி என்னனே தெரில எனக்கு ஒரு இன்னைக்கி ஃபுல்லா ஒரு பெஜாரன்ன நாளா போயிடுச்சு காலைல மார்க்கெட்டுக்கு போனன்னா ஆமா மார்கெட்டுக்கு போனல்ல ஏன் ஃபோன்லேந்து காஸே போல
ஓ
ஆமா அஹ் தெரில அது ஒரு ரெண்டு மூணு நாளா என்ன ஆவுதுன்னா ஒரு மூணு வாட்டி போவுது
சரிங்மா
போமாட்டிங்து
ஓ எதனாலேன் தெர்லயே நீங்க பேங்க்ல ஒரு தடவ கேட்டு பாருங்க எ தனால அப்டின்னு
ஆமாம் போகணு அது எங்கமா காலையில டிஃப் பன்னா முடிச்சி அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ள பத்திர பதினொன்னு ஆயுடுதா ஆமா பதினொன்னுக்கு நம்மளுக்கு உச்சி வெயில் காயுதே
அ இது மண்ட காயுது
ஆமா வெளியில போனாலே அல ர்ஜியா இருக்குது இப்பெல்லா அதா கொஞ்சோ இங்க எப்போ ஈவினிங் தா போவே ஆறு மணிக்கு மேல போயிட்டு அப்டே கொஞ்சோ காத்தால நடந்து போயி காய்கறில்லா வாங்கிட்டு மறுபடியு உள்ள வந்
ஓ நீங்க குறிப்பிட்டு இவ்ளோ பணதா ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும்ன்ற மாதிரி போன்ல ஆஹ் செட் ட்டாயிருக்குப்போல அதனாலதா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டா பணோ போனது போல அதுக்கப்புறோ போக முடியாம இருக்கு க்கு
அஹா அது போயிட்டு காலையில போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் இங்கேயே வந்து எ ஃப்ரெண்டுக்கு கொஞ்சோ காசு அனுப்ப வேண்டியது அது
செரிங்க
அதுக்கப்புறோ காயில பையே போய் கடைக்கு போயிட்டு வந்தா
செரிங்க
அப்புறே நா என்ன பண்ணே மார்கெட்டுக்கு போலாமே சொல்லிட்டு போனே
ஆமா
அதுக்கு அது காலையிலயே போயிட்டே நானு அது போன அங்க போனதுக்கு அப்புறோ என்னச்சுன்னா அங்க இதுவே ஆகல எனக்கு சரின்ட்டு மறுபடியு வீட்டுக்கு திரு ரிட்டன் வருது மறுபடியு காசு எடுத்துட்டு போனே ஆஹ் அத ஆமா
நீங்க ஃபோன்ல செட்டிங்ஸ்க்கு போயிட்டு
உம்
அஹ் அந்த ஆப்புக்கு போய் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அந்த பணோ வந்து இவ்ளோ அப்டின்னு குறிப்பிட்டு அமௌண்ட்ருக்கு இல்லைங்களா அத வந்து மாத்தி வெச் சுக்கோங்க அப்பனா உங்களுக்கு க்கு காச அனுப்
இல்லன்னா ப்பா இல்ல இல்ல நா இல்லன்னா நா பேங்க்குக்கே போயிர் சொல்லி சொல்லி பாக்கவா எனக்கு மூணு டிரான்செக்ஷனுக்கு மேல வந்து ஆமா மூணு டிரான்செக்ஷனுக்கு மேல ஆக மாட்டேங்குது இவ்வளவு காசுக்கு மேல ஆக மாட்டேங்குது
சரி அப்பனா ஒரு தடவை
ஏதாவது எழுதுங்க இல்ல நல்லது இல்ல அப்படி பண்ணிட்டா
ஆமாமா அங்க வேண்ணா அங்க வேண்ணா போய் பாருங்க உம்
யா சொல்லிட்டேன் அவங்க கிட் இத என்ன ஏதுன்னு கேட்டா அவங்களும் சொல்லிடுவாங்க
ஆமாமா
ஓகே ஓகே ஓகே சரி நீ சொன்ன மாறி நான் பாக்குறேன் ஆஹ் ஆஹ் சரி எங்க வீட்டு பக்கமா வறியா வீடு ஆமா நீதான் பசங்க ஸ்கூல் பா அப்படி இல்ல நீதான் ஸ்கூல் பக்கமா கேக்கிரியே
ஸ்கூல் பக்கமா தான் வேணும் ஏன்னா இது டூஷன் போணும் அது போணும்ட்டு திருப்ப நம் சும்மா இழுத்துட்டு போவவேண்டியதா இருக்கு. க்கு
சரி சரி பாரு ஆமா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து முடி அடுத்த மாசம் தொடங்குது ஸ்கூல்னா
ஐயோ அதான் எனக்கு பயமா இருக்கு தண்ணி பிரச்சனை ரெண்டு வீடு இருக்கு ஆன தண்ணி பிரச்சனை என்ன பண்றது ரெண்டு வீடு இருக்கு ஆனா தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்
அந்த வீட்டுக்குள்ள நீ போகாத அது சொல்லுவாங்க பாரு தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவேன்னு வாங்க பாரு
ஆமா அதனாலதா யோசிச்சுட்டு இருக்கே சரி ஆஹ் ஆமா காசு போட் ட இருந்தாலும் பரவால்ல காசு கூடமா இருந்தாலும் பர பரவால்ல தண்ணி வரட்டுனு பாத்துட்டுருக்கமா
ம் சேர் சேர் சேரி பாரு கொஞ்சொ ஆ ஓகே ஓகே ஓகே செரிடா ம் ஓகே ம்